ஹலோ
ஹலோ வணக்கம் தோழி
பண்றீங்க
நானாக்கா அஹ் நா வந்து சமையல் செய்றதுக்கு ரெடி பண்ணிருக்கே தோழி நீங்க
நானா சும்மாதான் தேநீர் அருந்திட்டுருக்குறேன்
ன்னாது
தேநீர் அறந்திட்டுருக்குறேன் டீ குடிச்சுட்டுயிருக்குறேன்
ம்ம் செரி செரி என்னா என்ன மத்தியானோம்
மதியம் வந்து இன்னிக்கு சாம்பார்
ம்
சாம்பார் சோறு அவ்ளோதா அங்க என்ன சாப் பாடு
இங்க வந்து இங்க சாம்பார் அஹ் இங்க வந்து சாம்பார் சாதமோ அதுக்கப்புறோ தொட்டுக்க வந்து வாழக்கா பொரியல்
ஆ சாம்பார்
தோழி உங்களுக்கு ஆமா தோழி நா செய்யறது இல்ல எங்க அண்ணி செஞ்சாங்க தோழி வீட்டுக்கு விருந்தாளிங்க வந் ந்திருந்தாங்க அதனால அவங்கதா செஞ்சாங்க தோழி
ஓகே தோழி
உங்களுக்கு என்ன தொழி ரொம்ப புடிக்கும் சாப்பாட்டுல
எனக்கு புடிச்சது பிரியாணி
எனக்கு புடிச்சது வந்து ரசோ அதுக்கப்றோ அது இது மீன் ரசோ மீன்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோழி எனக்கு அவ்வளவா பிரியாணி பிடிக்காது ஏன்னா எங்க வீட்லயே எங்க அண்ணா பிரியாணி செய்யறதுதா எப்பவுமே பிரியாணி வாங்கினு வருவாரு ஆ அப்போ அதனால நா அவ்ளவு ம்ப சாப்டுறது இல்ல தோழி ம் நீங்க எந்த நீங்க எந்த அரசியல பிரியாணி செய்வீங்க தொழி
பாசுமதி
ஓ நீங்களும் பாஸ்மதியா அ ஓகே ஓகே பாஸ் ஸ்மதினா நா நீளம் நீளமா இருக்குமே அதுவா உம் ஆமா மெட்ரா மெட்ராஸ்ல கூட நா என் ஆ நா வந்து என்ன மீனுன்னா ரொம்ப பிடிச்ச மீன் என்னென்னா அந்த நெத்திலி மீன் இல்ல நெத்திலி மீன் அதுதா ஆஹ் ஆமா அது வந்து காஞ்சு கூட இப்டி க்கு அது அப்டியே இது கூட என் பச்ச கூட பிடிக்கு ம்
உங்களுக்கு சமைக்க எனக்கு வந்து மீன் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் க்காது
ம் சாப்பட மாட்டீங்களா அவ்ளோம்
ஆ ஆ மீனெல்லா சாப்ட மாட்டே
ஆஹ் செரி தோழி உம் ஆமா தோழி ஆஹ் தெரியு தோழி சமைப் அவ்ளோவா தெரியாது ஆனா சமைப் ப்பே அவ்ளோதா
ஓகே தோழி எனக்கு சமை க்கெல்லா தெரியாது அம்மாதா சமைப்பாங்க
ஆஹ் அப்டியா தோழி செரி எங்க வீட்ல வந்து நான்தா சமைச்சிருந்தே அதுக்கப்றோ எனக்கு பாப்பா இருக்கு அதனால எங்க மாமியாரும் சமைக்கிறாங்க தோழி அது வேற நா சமைச்சா வந்து இங்க செ ஆகல அதனால வந்து அவங்கள சமைக்கிறாங்க ம் ஆமா தோழி உங்களுக்கு ஏதாவது டிஷ்னு தெரியுமா தோழி
எனக்கு வந்து டிஷ் னா வந்து தயிர்சா சாதன சைத் தெரியும்
என்ன தோழி சொல்றீங்க அப்டியா நீங்க எப்டி செய்வீங்க இந்த தயிர் சாதம்
தயிர் சாதம்னா வந்து பஸ்ட்டு வந்து கடாயில வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு காஞ்ச வ த்தல் கடுகு எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்பறம் அதில் கொஞ்சம் சோ சாதம் போட்டு அப்பறமா தயிரு உப்பு அவலதா போட்டு இதாக்குா தயி
அப்டியா தோழி செரி தோழி ஆனா எங்க வீட்டுல தயிர் சாதம் எப்டி செய்வாங்கன்னா நீங்க சொல்ற மாதரி கடயில கருப்பல அதெல்லாம் போட்டு நல்லா தாளிக்கிச்சு அதுக்கப்பறம் அப்பறம் தயிர் போட்டு ஆஃப் பண்ணிவிடுவம் அவ்ளோதான் அவ்வளோதான் ஈஸியாக இது இன்னும் ம் ம் ஆ ம தோழி எனக்கு வந்து இந்த சாம்பார் சாதம் வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு அவ்வளவா செய்ய தெரியாது ஆனா வந்து வீட்டுல செஞ்சா நல்லா சாப்படுவேன் தோழி
ம் எனக்கு சாம்பார் சாதோனா சாம்பார் கூட சோற போட்டு நல்லா வந்து கடாயில ஹீட் பண்ணி சாப்பி அதான் அதான் சாம்பார் சாதனு சொல்லி நான் சாப்புடுவேன்
உஹம் செரிங்க தோழி உம் அப்புறம் சொல்லுங்க தோழி
அப்பறம் நைட்டுக்கு என்ன சாப்பாடு தோழி
எங்க வீட்டுல முகுருணி தோழி உங்களுக்கு எப்டி செய்யணும்னு தெரியுமா முகுருணி
என்னோட அக்கா வந்து செய்வா அதுதான் தெரியும் தோழி
அப்படியா வேணா நான சொ சொல்லி குடுக்கட்டா உங்களுக்கு உம் நீங்க தேவையான அளவு வந்து இந்த தக்காளி வந்து நீங்க அரிச்சுக்குங்க
ஓகே தோழி
அதுக்க அப்புறம் வந்து கொத்தமேல் கொத்தமல்லி புதினா அதெல்லாம் வச்சு என்ன அதுக்கப்புறம் வந்து குக் க்கர்ல வந்து அந்த தக்காளி வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கட் கெத்தமல்லி புதினா அதெல்லாம் போட்டு நல்லா கலந்துகிட்டே அதுக்கப்புறம் தேவையான அளவு உப் ப்பு தேவையான அளவு மெளகா தேவையான அளவு ஆ மஞ்சாத்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கக்குங்க
ஓகே தோழி
அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இது கறி கறி போனா கூட போடலாம் அதுல கறி போட்டுக்கிட்டு நல்லா கலந்துக்குங்க அதுக்கப்புறம் வந்து முக்கு என்ன நல்லா தண்ணி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தண்ணி போட்டுகிட் ஒரு அரை கிலோ முக்கிறன்னா ஒரு ஒரு டம்ளர் ஆஹ் ரெண்டு டம்ளர் தண்ணி போட்டுக்குங்க அது நல்ல அ நல்ல கொதிக்க விட்டுடணும் அது கொதிக்கு பிறகு அதுக்கப்புறம் முக்குரணி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு நாலு விசில் வச்சாலும் போதும் முக்குரின்னு நல்லா வரும்
ஓ அதுல முட்ட செய்க்கிலாமா
முக்கா ஆஹ் சேக்கலாமே என்ன உங்களுக்கு என்ன தோணுதோ அது சே பிரியாணி எப்படி செய்றமோ அதே அதே மாரிதான் செய்யணும் தயிர் ளும் அதுல செய்யலாம் தயிர் செய்யக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நீம்பு நீம்பு தெரியுமா எலுமிச்ச பழம்
ஆஹ் தெரியும் தெரியும்
அது சேர்க்கலாம் நீங்க என்ன வேணா சேர்க்கலாம் அது பிரியாணி என்ன சேர்க்கிறோம் அதுவும் அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ மசாலான்னு தெரியுமா
எங்களுக்கு தெரியலங்க
அது கூட சேக்கலாம் உம் உம்
நீங்க வேற எதாவ ஒர் வீட்ல இருந்து எதாவ வீடல ஏதாவது செய்து சப் வேற ஏதாவ செய்றீங்களா
ஆமா தோழி கொஞ்ச நாள் முன்னாடி வந்து நா வந்து வீட் வந்து அந்த ட்ரெஸ்சுக்கலெல்லா ஸ்டோன் வைக்க வைக்கிறது இல்ல அது செஞ்சு நின்ந்தேன் தோழி
ஓ ஓ அதுக்கு வந்து சம்பளலாம் எவ்வளவு கிடைக்கு ஒ
அதுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து வச்சா பத்து ரூபாய் கிடைக்கும் தோழி எங்க வீட்டுல எல்லாரும் அதான் செய் செய்யறாங்க தோழி ஓகே ம் ம் அதான் செய்றாங்க தோழி அது செஞ்சு நந்த அதுக்கப்புறம் பாப்பா அப்போ வந்து ச்ச அன்னால அது பாப்பா பாக்குறதுக்கே டைம் சரியா இருக்குதோ உம் அதனாத அது விட் விட்டுட்டேன் சேரி அதுக்கப்புறம் வீட்டுல சும்மாதான் இருக்கிறேன் தோழி
ஓகே தோழி
ஆமா உங்களு ஃப்ரூட்ஸ் எல்லா ரொம்ப பிடிக்குமா தோழி
எனக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்காது சில பழங்கள் மட்டும் சாப்புடுவே
என்ன ரொம்ப புடிக்கும் என்ன சாப்புடுவீங்க சில பழங்கள்
அ ஆப்பிள் சாப்டுவே அப்புறம் வந்து ஆரஞ்ச் ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெரி இவ்ளோன்னோ எவ்வனா ரொம்ப சாப்புட்டு
இது நைட்டுக்கு டெய்லி வாழைப்பழம் சாப்டுங்க தோழி சாப்ட்டா ஸ்கின்கு ரொம்ப நல்லது
ஓகே தோழி நீங்க ஸ்கின் கேர்ல்லாம் பண்ணுவீங்ளா
ஆஹ் ரொம்ப பண்ணுவே நா ஐயோ ஏன் சொல்றீங்க ரொம்ப பண்ணுவேண்ணா எனக்கு வந்து அது எப்டின்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அதுவே போக்கஸா இருந்துச்சு இப்ப வந்து அது கொஞ்சோ இதாயி ச்சு ரொம்போ இப்போ ப்போ பாப்ப பொறந்தோடனே அதெல்லாம் கேர பண்றதுல்ல இதுக்கு மேலதான் பண்ணணும்னு ஐடியால இருக்குறேன்
ஸ்கின் கேர்னா என்னல்லாம் பண்ணுவீங்க
என்ன பண்ணுவேன்னா எனக்கு வந்து என் ரகுரலா ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணுவேன் என்னன்னா அந்த கடல மாவு
கடலம்
ஆமா கடல மாவு இல்ல அது இல்ல அது வேற இன்னொன்னு வந்து இந்த அரிசி தெரியுமா ஊற வச்சு அரிசி
ஆமா
அது வந்து நல்லா மிக்சல போட்டு அரிச்சுக்கிட்டு உடம்ப எல்லாம் தேய்ச்சா இன்னும் நல்லா ஷைனிங்கா இருக்கும் அது வந்து ரொம்போ இது து அந்த எப்டின்னா நம்மளுக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னா இருக்கும்ல அவங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டு் நீங்க எந்த து ஸ்கின்க்கு போடுறீங்ளா
இல்ல இல்ல ஸ்கின்கு எந்த இதுவுமே யூஸ் பண்றதுல்ல
அப்டியா நா வந்து பண்ணுவேன்னா என்ன இ வந்துஹ இது பிம்பிள்ஸ் இருக்கும் அதனால நா பண்றேன்
நா பவுடர் கூட போட மாட்டே
நான் வந்து மேக்கப் போடுவேன் நான் எங்கேயாவது வெளியில போனா போடுவேன் அவ்வளவுதான் உஉம் வீட்டல எந்தான வீட்டு வீல இருந்தா தலசிவ்றதுக்கே டைம் சரிய டைமே இருக் இருக்குறதுல்ல
எனக்கு டைம் அவ்ளவு இருந்தாலும் நான் தல கூட சிவ மாட்டேன்
அப்டியாக்கா என்ன பண்றது எல்லாமே வீடல தானே இருக்கிறோம் வெளியில எங்கேயாவது போனா ரெடி ஆகி போலா வீடல தானே இரு கொரோனை விட்றோ
வெளியே போனாலும் அது கட்டுறது கெடயாது
ஆமா தோழி ம் அப்பறம் வந்து இது கூட நீங்க இ வந்து ஸ்கின் கேர் செய்யலனா கூட டெய்லி ஒரே ஒரு தக்காளி மட்டும் சூ இது மாக்ஸ் மாரி போட்டா போதும் அது வந்து இந்த வெய்யிலு காலத்துக்கு ல்ல அது ரொம்ப பெனிஃபிடு
ல்லாம் இல் இப்ப வந்து மழ கலந்தங்க
அப்டியா செரி செரி தோழி இங்க வந்து ரொம்ப வெயிலா இருக்கு தோழி ரொம்ப வெயிலா இருக்கு என்னாலதான் என்ன நன டெய்லியும் அதுதான் போறனே தக்காளி டெய்லி ஒரு தக்காளி ஒரு மூஞ்சில பூசிக்கிட்டு கண்ணு ரெண்டு வச்சுக்கிட்டதான் குளிர்ச்சியா இருக்கும் இல்லன்னா அப்டேயே ஒரு என்னன்ன இரிட்டேட்டா இருக்கும் எனக்கு
ஓகே தோழி நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது
இந்த இ நேரம் உங்ககிட்ட பேசனது ரொம்ப மகிழ்ச்சியா தோ
ஓகே தொல்லி நன்றி வணக்கம்
ஆ